ஹலோ
நீங்கப்பா
குட் மார்னிங் என்னா பண்றீங்க
நானு இப்பதா ஏஞ்ச்சி காபி போட்டு குடிச்சிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்னு பண்டிகைக்கு ஒன்னு போகலான்ட்டு ரெடி ஆயிட்ருக்கோ நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நானு இப்பதா பா க கேஸ் இல்ல கரண்ட் அடுப்புல சமச்சே
ஓஹோ அஸ் சாப்ட தான போறோ சாப்புற டைமுக்கு போனா போது
காலையில இருந்து சாப்டாமகிறிங்களா அதனால கேட்ட
இல்லப்பா சமைக்கல இன்னைக்கி லேட்டா ஏந்திச்சுது நைட்ல லேட்டா இப்ப லீவ் டைம்ன்றதுனால லேட்டாவே தூங்குறோ இல்லையா அதனால லேட்ட தா ஏஞ்ச்சோ
செரி செரிப்ரோ
உம் நீங்க சமையல் வேல முடிஞ்சுச்சீங்ளா
காலில சாப்பாடே இப்பதா சாப்டுன்கிறாங்க இப்பதா கேடுத்தே நானு கரண்ட் இல்ல நின்னு நின்னு வந்துட்ருஞ்ச்சி
ம்
கேஸ் இல்லன்னா ரொம்ப கஷ்டமாருக்கு
ஓஹோ புக் பண்ணலிங்ளா
புக் பண்ணிட்டு இருக்கே வரு நாளைக்கு ஒரு நாள் தா இருக்கு ஸ்கூல் போறதுக்குள்ள வந்துட்டா நல்லா இருக்கு
ஓ என்னைக்கு புக் பண்ணிங்க
பத்து நாள் கிட்ட ஆயிச்சி எங்குந்து புக்கு இல்ல வேறு ஒரு ஆள் கிட்ட சொல்லியிருக்கே
ஆஹ்
பண்ணிட்டேன்னாங்க அது ன்னா பண்ணுறாங்கன்னு தெர்ல
சேரி சேரிங்க ஏன் நீங்க இது பண்ல ஆனா இப்போ வந்துட்டு யாருக்குமே புது புக்கு போட்டு தரமாட்
போட மாட்டறாங்கப்பா எங்க மாமனார் பேர்ல இருக்கு அவுருது அவுங்ககு ஓ டி பி பாக்கதுல்ல பண்ணத் ஷ்லன்ற நம்மளாலு போய் பண்ண அவுங்க இப்ப பு புது புக்கு வாங்கலான்னு பார்த்தா யெல்லா நிருத்தி வெச்சுட்டுகிறாங்க
அப்டிங்களா
உம் நேத்ரா என்ன பண்றாங்க
ஆஹ் அவ சும்மாதாங்க உக்காந்துட்டு டிவி பாத்துட்டு இருக்கா
உம் போர் அடிக்கு பசங்களுக்கு என்னாதா பண்றதோ வெயில
ஆமா நீங்க எங்கன்னா போயிட்டு வந்தீங்களா வெளிய
ம் இல்லப்ப சும்மா ஒரு நாள் ஏலகிரிமல அப்புறோ அம்மா வீட்டாண்ட ஒரு நாள் கூட்டிட்டு போனே நேத்து ஃப்ரெண்டாங் வீட்டாண்ட போய்டு வந்தோ அவ்ளோதா
ஓஹோ
இதுக்கு மேலதா எங்கனா பாக்கலான்னா எங்க இந்த வெயிலு வெளியவே பயமாருக்கு
ஆமா வெயில் வேற அதிக சாய்ந்தரோ ஆனா மட்டும்தா கொஞ்ச மழ வருது வெளி போகவே கஷ்டமா இருக்கு நீ பாப்பாக்கு ட்ரெஸ் எல்லா யூனிஃபார்ம்
உன்னு இன்னு எடுக் ல நீங்க
அஹ் யோ நேத்து தாங்க போய் எடுத்து தெக்க குடுத்துட்டு வந்திருக்காங்க
எப்ப தராங்ளா
அவ தெச்சுதா போடணு இன்னு அது தெரியலங் அதா நானு இவர்கிட்ட கேக்கவே இல்ல எப்பயுமே ரெடிமேட்ல எடுத்துருவேனா கடைல இப்ப இந்த வருஷோ நா தச்சிதா போ போடுவே அது ஒரு மாதிரி ஏதோ காலரோட வேணு எனக்கு
ம் இவங்க பாப்பாங்க எல்லா குரூப்பா பிளான் பண்ணி வச்சுருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் மட்டு கலர் டிரஸ்ல போணுன்னு
ஆமா
நா இன்னு வாங்கவே இல்ல டிரரெஸு இன்னக்குதா போலான்னு இருக்கே
சரிங்க நாங்களு நேத்துதா எடுத்து ரொம்ப நாள் ஆயிச்சி செரி நா கேக்கலலைங்கா அவர்கிட்ட எவ்வளோன்ட்டுன்னு நா கேட்டுட்டு நா உங்களுக்கு அப்பறமா சொல்றே சொல்லட்டுங்களா
போன டைம் பாப்பாக்கு எடுத்தமோதே ஆறுநூறுபாவோ என்னவோ வாங்குனாங்க கூலி
கூலி மட்டுமா
ஆமா
தனியா எடுக்கறதுக்கு தனி ரேட்டு் இவங்க எடுத்து மட்டு குடுத்துருக்காங்க இன்னு கூலி எவ்ளோன்னு தெரியல
அங்க கேளுங்க அப்பறோ கூலியு எவ்ளோன்னு கேளுங்க நானு அங்கயே கூட முடிஞ்சா குடுத்துறே
ம் சேரி சேரிங்க நா கேட்டுட்டு சொல்றே நா எவ்வளவு பேசிட்டு வந்து இல்லனா அதுக்கு அவர்கிட்ட கேக்க கூட இல்ல அவங்களே போய்ட்டு எடுத்து குடுத் எடுத்துட்டு வன்டே அப்டின்னு மட்டு சொன்னாங்க செரி அப்பறோ ஃப்ரெண்ட்ஸ்ங்க வந்துட்டாங்க வீட்லன்னு அப்டியே நா சைலண்ட் ஆயிட்டே எதுமே பேச முடில ஞாபகோ இல்ல ஆனா
ம் தம்பி எப்டி இருக்காரு கால் பண்ணாறா
ம் கால் பண்ணாங்க நேத்து டெய்லியு கால் பண்ணி பேசிட்டுதா இருக்கோ
ம்
அவரு ஒன் வீக் லீவ் போட்டுட்டு நேத்துதா காலேஜி க்கு சண்டே தா போனாங்க அவே போயிருப்பான்னு பார்த்தா அங்க போய் செலவெல்லா வாங்கணுன்னு ஒரு நாள் லீவ் போட்டுட்டு இருக்காங்க
ம் ஒரு நாள் முன்னாடி போயிட்டுக்கலால்ல அதுக்கு
ஒரு நாள் முன்னாடிதா போனாங்க அங்கயே அதாவது சண்டே போய் நேரா காலேஜிக்கு போற மாரி இவுங்க லீவ் அதிகமா அங்க நிண்டு வெளிய ரூம் எடு ததுனால அடிக்கடி லீவ் போட்டு டைம்ல போய் செலவு வாங்க போயிட்டு இருக்காங்க
ம் ம் இது ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா
ஆ ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் ஆக போதுங்க
ம்
இன்னு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகல அவங்களுக்கு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சின்னா அடுத்து செகண்ட் இயர் போக
சேரி சேரிப்பா ம் ம் டுவெல்த்ல மார்க்கு
டுவெல்த்ல கம்மிதாங்க முன்னூத்தி ஐம்பது ஏதோ எடுத்துருந்தா
ம்
முன்னூத்
என்னவோ எல்லா நம்ம படிக்கும் போது அப்டி கஷ்டோ இருந்துச்சி நம்ம அவ்ளோ ஈஸியா சொல்லிர்றோ எடுக்க சொல்லி நம்மளாலயே எடுக்க முடில
இல்ல அவே அவ்ளோ எடுத்ததே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயமாதா இருந்தது ஏன்னா சுத்தமா ஒரு நாளு வீட்ல புக் எடுத் து வச்சி ஒக்காந்து படிச்சதே கெடையாது எப்பயுமே வெளிய பசங்கன்னா அப்டிதான வெளிய பசங்களோட சேந்து எப்ப பாரு சுத்திட்டே பாங்க ஒரு நாலு புக் எடுத்து வைக்கல எங்க நா பெயில் ஆயிடுவனோன்னு நெனச்சிட் ட்ருந்தே ஆனா பாஸ் ஆனதே என்ன பொறுத்த வரைக்கும பெரிய விஷ்யோ
ம்ம்
பெட்ட பசங்கன்னா கூட பரவால்ல ம்ச் வீட்ல இருந்துட்டு படி ச்சிடுவாங்க ஏதோ ஒண்ணு
ம்ம்
இவ் பாப்பா கூட வீட்டுல உக்காந்து படிக்கிறது எல்லா கெடையாது எப்ப பாரு எழுதிட்டுதா இருக்கா ஆனா எக்ஸாம்ல என்ன தா போயி ஏழுதுறான்னு தெரியமாட்டேன்து இந்த இந்த ரெண்டு வர்ஷோந்தாங்க அவளுங்கள
மணி ஆனா கூட ஸ்கூல்ல எதனா குடுத்துட்டாங்கன்னா அத முடிச்சுட்டு தா தூங்குறாங்க
ஆ அது குடுக்குற அது மட்டு எழுதுறாங்க
ம்
உக்காந்துட்டு நம்ப படிக்கும்போதெல்லா உக்காந்து வாய் தெறந்து கத்தி படிப்போல அந்த மாரி ஒரு நாளு ஒக்காந்து கத்தி படிக்க மாட்டேன்றாங்க
ம் ம் அப்படிலா எங்க போயி படிக்கிறாங்க
சமயதே ஆ
ஆ அதெல்லா கிடையாது இவ படிக்கு போது நா கிட்ட போகவே கூடாது தனியா உக்காந்து படிக்கணு
எல்லா நாலு மணிக்கு எல்லா எழுப்பி ஒக்கார வைப்பாங்க டென்த் பப்ளிக் எக்ஸாமா இல்ல ஒரு செவன்தல இருந்தே அந்த மாதிரிதா எழுப்பி ஒக்கார வச்சி படிக்க வைப்பாங்க அஞ்சி மணிக்காவது
ம்
இப்ப யாருமே அது மாரி எழ மாட்டேன்றாங்க இவங்கெல்லா எந்துச்சா ரெடி ஆயி கிளம்புறது இல்லன்னா உக்காந்து எழுதணு இந்த வேலயே இப்டியேதா இருக்
நானு இது நெறைய முற சொல்லிருக்கே எக்ஸாம் டைம்ல அ இல்ல எதனா அ டெஸ்ட்டு டைம்ல மட்டு ப பாத்தீங்னா ம் நைட்டு் ஒரு பன்னிரெண்டு பதினொன்னு அது வரைக்கு எதனா எழுதுறது எல்லா பண்ட்டு காலையில அஞ்சர ஆறு மணிக்கு எழுந்து படிப்பாங்க கொஞ்ச நேரோ
அந்த மாரி எழுந்து படிச்சா பரவாயில்லையே இவங்க படிக்கிறதுதில்ல ஏஞ்சோ நீங்கதா அப்டியே
டு மட்டு எப் இப்பமே வுட்டது இல்ல நைட் பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி ஆனா கூடோ அ முடிச்சிட்டுதா தூங்கறது
ஒ பரவால்ல அ பாப்பா என்ன ரேங்க் எடுத்துட்ருந்தா
இனி என்ன பண்றாங்களோ
இப்ப டென்த் இவுங்க ரெண்டு பேரு எப்டிதா டென்த் மார்க் எடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு
ம் ம் அது கூட கண்டினியூவா இல்லப்பா உடனே நீயு நல்லா படிக்கிறன் நின்ச்சுக்காதீங் கண்டினியூவா அ கெடையாது ப்பியாவது பரீட்ச டைம்ல ஏதான படிக்காத டைம்ல மட் மட்டு தா காலையிலே கண்டினியூவலா கெடையாது
ஓஹோ
இங்கேயா அம் அ ஃபர்ஸ்ட்ல எடுக்கு போ ஃபர்ஸ்ட்டு செகண்ட்டு வந்துந்தாங்க எங்க போர்த்து ஃபிப்த்து வேற நீ சொல்லுவாங்க தானே இதுல கூட கேட்டா
ஓ நீங்க பேசுறது எனக்கு நெறைய கட்டாய் கட்டாய் கேக்குது டவர் இல்லையா
இப்போ இப்ப கேக்குதா இப்ப கேக்குதா
ஆ இப் இப்ப ஓகே
நா நீங்க உங்களுக்கு டவர் கெடைக்கலையோன்னு நெனைச்சே நானு
இல்ல இல்ல நா பேசது கேக்குதுங்களா உங்களுக்கு தெளிவா
ம் நீங்க சொன்ன மாரிதா கொஞ்ச கொஞ்ச கட்டாய் கட்டாயி லேட்டா கேக்குற மாதிரி இருந்துச்சூ
அப்படியா ஏன்னா உங்கள்து எனக்கு அப்டித்தா கேட்டுட்டுருந்துச்சி
சரி ஓகே அப்போ நான் கரட்டா உக்காண்ட வெளியே உஹ
ஆஹ் இப்ப நல்லா கேக்குது தெளிவா
சோ ஓகே ஓகே ஓக்
ம் இப்ப மதியானோ எப்டி வெளியே வாங்கிக்கிறீங்களா இல்ல
இல்லப் ப்பா தியதூக்கு சேர்த்து தா செஞ்சிருக்கே நைட்டுக்கு தா செய்யணு மதிய சாப்பாடு கா சாப்பாடு ஒன்னாதானே முடிச்சுகிறோ லேட்ட ஆகும் ஈவினிங்கே எதனா பர்ணி சாப்டுவே
ஆஹ் சேரி செரி ஆ பண்ண பரவால்ல ல நடுல இன்டெக்ஷன் அது மாதிரி ஏதாவது வெச்சிருக் கீங்களா கரண்சிகா
அதேதா கரண்ட் அடுப்புலதா செஞ்சிருக்க உம் எந்த ஊரு
இங்க நாற்றம்பள்ளில நாற்றம்பள்ளி பக்கோ அந்த பிரிட்ஜு போது இல்லிங்ளா அதுக்கு மு அஹ்
ஆ ரெண்டு அவுர்ல வந்துருவீங்களா
ஆஹ் வந்துருவங்க போறதுக்குன்னா ஒரு அரை மண் நேரோ அங்க ஒரு ஒரு மண் நேரோ இருந்துட் டு உடனே கெளம்பி வந்துரு
ஓகேப்பா பாப்பாளியு கூட்டிட்டு போறீங்களா
அவதா இப்ப வரமாட்டன் சொல்லிட்டு ரெடிய ஆகாம உக்கான்ட்டுருக்கா
இவுங்க பசங்க எங்கியுமே இன்ட்ரெஸ்ட் காமிக் மாட்டறாங்க ஃப்ரெண்டுங்க வீட்டுக்கு மட்டு ஊன்றாயிவ வெளிய எங்கனா போணுன்னா அந்த லெகந்தா ஏதோ டிரரெஸு மாத்தின் ரெடி ஆனும் ஆஹோ என்னால் வரவே முடியாது இந்த வெயில்ல நா எந்த ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வர்ல டீசெட்டு பனியன்ல வேணா நா எங்க வோணா வர அப்டின்றா
ஆஹ் அதனாலதா இவுங்க வெளிவே வரமாட்டேன்றாங்க சரிங்க எனக்கு ஒரு வேலை இருக்கு நம் என்னோட போன எடுத்து பேசந்துக்கு ரொம்ப நன்றி நா திருப்பியு இன்னொரு முறை உங்களுக்கு கால் பண்றே சரிங்ளா
கண்டிப்பாக பா செர் ஓகே பாய்
ஓகேங்க பாயங்க நன்றிங்க